வணக்கம் சகோதரி அ நலமா இருக்கீங்களா உங்க வீட்ல குடும்பம்லா எல்லாரு எப்டி இருக்கீங்க
எல்லாரு நல்லாருக்கோ நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கோ சகோதரி இங்க நாங்க இப்ப கூட்டு குடும்பமா இருக்கிறதுனால உறவுகள்ல சமநிலையில பேண் அ ஒரு கொண்டு போறதுல பல சிக்கல்கள் இருக்கு அது என்னவோ எனக்கு வருத்தத்தையுமே குடுக்குது, நீங்க குடும்பத்த சமநிலையில வச்சுக்குறதுக்கு என்ன உறவுகளோட எப்படி நம்ம செயல் படுணுங்கறத பத்தி சில விஷயங்கள் எனக்கு சொல்லி தரீங்களா
கண்டிப்பா சொல்லி தரே, நீங்க உங்க கூட்டு குடு ம்பம்னா மொத்தோ ஆ எத் எத்தன பேர் இருக்கீங்க உங்க குடும்பத்தல வரவு செலவு இது எல்லா கொஞ்சோ பிரச்சனையா இருக் கா உங்களுக்கு
ஆமாங் சகோதரி உறவுகளுக்குள்ள பிரச்சனன்னு சொல்ல முடியாது ஆனா வந்துட கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஒரு முன்னெச்சரிக்கையா ஒரு ஒற்றுமையா இருக்கணுல்ல நாம்ப ஒரு வீட்ல நா என்னோட கணவர் அவரோட பெற்றோர் சகோதரர் இந்த மாதிரி ஒரு குடும்பமா நெறைய பேர் இருக்கோ அப்ப அனை த்து உறவுகளையு நாம்ப சமமா பேணணுல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் மன வருத்த வந்துட கூடாதுங்கறதுல நா ரொம்பவே கவனமா பாத்து பாத்து பண்ற இருந்தாலுமே அவங்க மகிழ்ச்சியா இருக்காங்ளா அவங்களுக்கு விருப்பம் இருக்கா நம்மளோட இந்த மாதிரி இருக்கிறதுல்ல அப்படிங்கற ஒரு தயக்கம் இருக்கு அதனால கேட்ட இப்ப உங்க நம்மளோட கணவரோட அப்பா அம்மா நம்ப மாமனார் மாமியாருங்கம்போது அவங்கள்ட்ட நம்ம எந்த மாதிரிலா நடந்துகிட்டா குடும்பத்துல ஒரு விரிசல் வராது
நம்ம அ முக்கியமா வந்து நம் அவங்களோட பேச்சு படி நம்ம சொல்படி நம்ம நடந்துகிட்டோ அப்டின்னா குடும்பத்துல பிரச்சனை வராது முக்கியமா நா சொல்ல போறது அதுதா ஏனா நம்ம வந்து அவங்களுக்கு எதைமே புரிய வக்க முடியாது அவுங்க ஒரு விஷய சொல்றாங்கனா அத நம்ம பின்தொடர்றோ அவங்க சொல்றத நம்ப கேக்குறோ கேட்டு நடக்கறோ அப்டிங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு மனசு திருப்தியாருக்கு ஆ எந்த பிரச்சனையு வராது ஒருத்தவங்களோட அ கருத்திலே வந்து குடும்ப செயல்படற மா இருக்கு அது மாரி என்னைக்காது நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்களா
செஞ்சுருக்கே ஆனா பல நேரங்கள்ல அவங்களோட முடிவுகள் வந்து நம்பள கட்டாயப்படுத்துறதாவு வற்புடுத்துறதாவு இருக்குல்ல அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்மளோட விருப்பத்த அவங்கள நம்ப நேரடியா சொன்னோம்னா அவங்க வருத்தப்படுறாங்க அத எப்படி அவுங்களுக்கு நம்மளோட விருப்பங்கள அவுங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலா
ஒரு சாப்ட்ற நேரத்துலயோ இல்ல ஆஹ் எல்லாரு ஒரே எடத்துல ஒன்னா இருக்கிறப்ப ஒங்களோட கருத்துகள பரிமாறுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்றப்ப எதாவது ஒரு விஷயோ வந்து அவுங்க ஏத்துக்கற மாரி இருக்கு ஒங்க மனசுல உள்ளத அவுங்ளுக்கு எப்டி சொல் அத வந்து சரியா சொல்லி புரிய வைங்க இப்ப ஒங்க வீட்ல வந்து ஒங்க மாமியாருக்கு ஒங்ளுக்கு எதாது ஒரு கருத்து வேறுபாடுனா நீங்க ரெண்டு பேருமே பேசி தீர்த்துகிட்டீங்கன்னா அந்த ஒரு பிரச்சன வராது இது உங்க கணவர் மூலமா ஒங்க மாமியார் கிட்ட அந்த விஷயோ அந்த பிரச்சன வந்தது அப்டின்னா அவுங்களுக்கு அது ஒரு மனசு சங்கடமா இருக்கு அதுதா வந்து ஒவ்வொரு குடும்பத்துலயுமே விரிசல் வறதுக்கு மிக முக்கிய காரணமா இருக்கு
ரொம்பவே சரியா சொன்னீங்க இந்த மாரியான சிக்கல நா பல முறை எதிர்கொண்டிருக்கே நான் என்ன செய்வேன்னா என்னோட மாமியார்ட்ட போய் நா நேரடியா சொல்ல தயங்கிக்கிட்டு ஏ கணவர்ட்ட சொல்லுவே ஆனா நீங்க சொல்றது போல என்னோட மாமியார் என்ன நெனைக்கிறாங்கன்னா இத நீயே ஏ ன்ட்ட நேரடியா சொல்லிருக்கலாமே அப்டிங்கிற மாரிதா வருத்தம் வருது நிச்சயமா நா இத கடைபிடிக்கிறே அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்ப கணவன் மனைவிக்குள்ளயு பல விதங்கள்ல நம்ப எந்த அளவுக்கு நம்ப மரியாதையா மரியாதைய பேணுதல்கறது வேணுனு நா நெனைக்கிறே இது சரியா தவறா
சரிதா ஒரு என்னதா இருந்தாலு கணவன் மனைவிக்குள்ள ஒரு மரியாத நிமித்தம் எல்லாருக்குமே இருக்கு இப்ப நம்ப வீட்லயே நம்ப அம்மா அப்பாலா பாத்தீங்கன்னா வாங்க போங்க இது மாரி ஒரு மரியாதையா பேசுவாங்க ஆனா ஒரு சில நேரங்கள்ல அவுங்ளுக்குள்ள ஒரு சண்டையோ எதோ சச்சரவோ வரப்ப ஒரு மரியாத வந்து அவங்க குடுக்க மாட்டாங்க அது போலதா எல்லார் வீட்லயுமே இருக்கு இருந்தாலுமே ஒரு ஆஹ் ஒரு நல்ல ஒரு மனநிலைய புரிஞ்சு கொள்ற கணவர் மனைவியா இருந்தாங்க அப்டின்னா அந்த மரியாதங்கறது வந்து முக்கியத்துவம் குடுக்க மாட்டாங்க பொது எடங்கள்ல மட்டு அந்த மரியாதைய எதிர்பார்ப்பாங்க ஆனா எல்லாரு அதே மாரி இருக்க மாட்டாங்க எல்லா கணவர்களு
ஆமா ரொம்பவே சரியா சொன்னீங்க நா சில விஷயங்கள் செய்றே இது சரியான்னு சொல்லுங்க நா எப்பொழுதுமே வெளிப்படை தன்மையா இருக்கணுங்கறதுக்காக இருவருமே நான் எங்க சென்றாலு அவங்கள்ட்ட சொல்லிட்டு போறது என்னோட ஒரு சேமிப்பு விஷயங்களாக இருக்கட்டு என்னோட நண்பர் வட்டாரங்களாகட்டு இதெல்லா வந்து எனக்கு என் கணவருக்கு வெளிப்படை தன்மை இருக்கணும்னு நெனைச்சு பண்றே அதே போல பாத்தீங்கன்னா என்னோட ஒரு தொலைபேசியாக இருக்கட்டு அதோட பாஸ்வேர்ட்ல இருந்து எதுவா இருந்தாலு வெளிப்படை தன்மையோட இருக்கணுனு நெனைக்கிறா இது எனக்கு வந்து நல்லதா இல்ல அதிக அளவுல நா என்னோட சேமிபுலே வெளியில போறதுல இருந்து எல்லாத்தைமே நம்ப சொல்றதுங்கறது இது என்னோட தனித்துவத்தையே இழக்குற மாதிரி ஆயிடுமா
ஆஹ் ஒங்ளோட தனித்துவத்த இழக்குற மாதிரிதா இருக்கு எல்லா விஷயமுமே இப்ப கணவராக இருந்தாலும் சரி அம்மா அப்பாவா இருந்தாலு சரி எல்லா விஷயமு எல்லாத்தைமே சொல்ற ஒரு சூழ்நெலலா எப்பயுமே அதுக்கு நம்ளுக்கு சாதகமா இருக்காது ஒரு நேரோ நம்ப சொன்னா அது நம்ளுக்கு நல்லதா இருக்கு ஒரு நேரோ நம்ப இந்த ஒரு விஷயத்த மறைக்கிறதுனாலயு நம்ளுக்கு ஒரு நல்லது நடக்கு ஒரு தப்பான ஒரு விஷயத்த பொய்ட்டு கணவர் கிட்ட நம்ப சொல்றோ அப்டின்னா அவங்க அத எப்டி எடுத்துப்பாங்க புரிஞ்சுப்பாங்கங்றது நம்ளுக்கு தெரியாது இருந்தாலும் எல்லாத்தையு மறைக்கவு வேணா எல்லாத்தையு சொல்லவு வேண்டா அது மாரி நீங்க கடைபிடிங்க நல்லாருக்கு
சரியான ஆலோசனை வழங்குனீங்க தோளி சில சமயங்கள்ல நா ஏதாவது சின்னதா வந்து ஒரு பொருட்கள காணாடித்தால் இல்லனா எதோ ஒரு தேவையில்லாதா செலவு பண்ணத கணவர்ட்ட நா வெளிப்படையா பேசிருவே அடுத்த நேரோ பாத்தீங்கன்னா எதோ ஒரு சச்சரவு வரபோது அத நீங்க சொன்ன மாதிரியே அவங்க சொல்லி காமிச்சுதா எங்ளுக்குள்ள மனவருத் தம் வருது இனிமேல் நா தேவைல்லாத விஷியங்கள நா சொல்றத விட அமைதியா இருக்றதே மறைக்கணுனு இல்லாம அமைதியா இருக்கறதே நல்லதுன்னு நா நெனைக்கிறே தோளி
கண்டிப்பா ஆமா நம்ப ஒரு சின்ன சின்ன தவறுகள் செய்யறப்ப அத வந்து நம்ப ஒரு மரியாத நிமித்தமா அவங்ககிட்ட சொல்றோ ஆனா அத வந்து அவுங்க நீங்க சொல்ற மாரி ஒரு கருவியா பயன்படுத்திதா நம்பளோட நம்ளுக்கு அந்த சூழ்நிலைய அதாவது தவறான ஒரு நேரத்துல சண்ட வறப்பயோ இல்ல ஒரு மனஸ்தாபோ வறப்பயோ சொல்லி காட்றதுக்கு அவுங்க வந்து அவுங்க யோசிக்க மாட்டாங்க இது எல்லாரு வீட்லயுமே நடக்கறதுதா ஒங்க வீட்லன்னு இல்ல எங்க வீட்லயு அதே மாரிதா நடக்குது நானு நெறைய விஷயங்கள்ல சொல்லி பாத்து இது மாரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லா வந்தோனே அவங்ககிட்ட என்ன சொல்லணுமோ அத மட்டு தா சொல்லுவே எல்லா விஷயத்தையு சொல்ல மாட்டே முக்கியமா எங்க வீட்டு குடும்பளோட குடும்பத்தோட ஆ சூழ்நிலைகள் அதாது கஷ்டமான சூழ்நிலையா இருக்கட்டும் மகிழ்ச்சியான சூழ்நிலையா இருந்தாலு அதுலயு ஒரு சில கஷ்டங்கள சொல்லுவோ ஒரு சில சந்தோஷங்கள சொல்லுவே எல்லா சந்தோஷத்தையு அவங்ககிட்ட சொல்லி நா பகிர மாட்டே
சரியா சொன்னீங்க தோளி எல்லா உறவுகள்யுமே ஒரு வ றைமுறை இருக்குங்கறத நா புரிஞ்சுகிட்டே அடுத்ததா குழந்தைகள பொறுத்தளவுல குழந்தை வளர்ப்புல அவங்க மே நம்ப எப்பொழுதுமே அவங்க மேல நம்ப கவனம் இருந்துகிட்டே இருக்கணு தானே இல்ல குழந்தைங்கள சுதந்திரமா வெளியில விளயாட விட்றது அவங்க விருப்பம் போல இருக்க விடலாமா இல்ல ஒவ்வொரு விஷயத்துலயுமே நம்பளோட மேற்பார்வை இருக்கணுமா
கண்டிப்பா நம்பளோட மேற்பார்வை கண்டிப்பா இருந்தே ஆகணு இந்த குழந்தைகள் வளர்ந்து ஒரு ஒரு ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்குமே நம்பளோட தலையீடு இருந்துதா ஆகணு அது மாரி தலையீடு இல்லாம விட்டோம்னா நறையா அசம்பாவிதங்கள் விபரீதங்கள்லா நடக்கறதுக்கு நறையா வாய்ப்புகள் இருக்கு
ஓ சரி தோளி நிச்சயமா பண்றே ஏனா பல நேரங்கள்ல குழந்தைகள் என்னன்னா ரொம்ப நம்ப இருக்கி பிடிக்கிற மாதிரி நம்பளோட கட்டுக்கோப்புலயே இருக்கறதா நெனச்சுக்கிட்டு ஏ மேலலா நம்ப மேல கோவமே படுறாங்க எல்லாமே ஆமா நீ பாத்துட்ருக்க அப்டிங்கிற மாதிரி அதனாலதா எனக்கு இந்த சந்தேகம் வந்தது
நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்றாங்க அப்டின்னா நம்ப எட்டி நின்னு பாத்து ரசிக்கலா அதே ஒரு தவறான விஷயம் பண்றப்ப நம்ப போய் தடுக்காம அதையு நம்ப ரசிச்சிட்டே இருந்தோம்னா அது அந்த குழந்தைங்களுக்கு தா ஆபத்துல போய் முடியு நா சொல்றது உங்ளுக்கு புரியுதா
நிச்சயமா புரியுது தோழி அதையே பண்றே உணவு விஷயத்துலயுமே குழந்தைங்களுக்கு வந்து நம்ப கட்டாயப்படுத்தி சில சத்தான உணவுகள நம்ப சாப்டணுனு குடுக்குறோ அத அவங் க வந்து நம்ப வற்புறுத்தலா நென சிக்கிறாங்க அவுங்ளுக்கு எப்டி நம்ப பேசி புரிய வெக்கலா தான இதுல இந் மாதிரியான சத்துக்கள் இருக்கு இந்த மாதிரி இவுங்ளுக்கு எதிர்காலத்துல உனக்கு இது ஆரோக்கியத்த குடுக்கு அப்டிங்கறது சரிதானே
சரிதா இப்ப நீங்க ஆரம்பத்துல கேட்டீங்கள இந்த கூட்டு குடும்ப அப்டின்ட்டு ஆ அந்த வகையில நா சொல்றே கூட்டு குடும்பத்துல இருக்கறப்ப அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ப அம்மா அப்பா வந்து ஒரு சாப்பாடு ஊட்டி உடுறதுக்கு அத சாப்டுன்னு சொல்றதுக்கு இதே தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி இது மாரி இருக்குறவங்க ஆ சொல்லி அவங்க சாப்பட வைக்கறதுக்கு நெறைய வித்தியாசங்கள் இருக்கு நீங்க அத கவனிச்சிருக்கீங்களா
ரொம்பவே கவனிச்சிருக்கே நீங்க சொல்றது நூற்றுக்கு நூறு சரியான வார்த்தை பெரும்பாலு நா என் குழந்தைக்கு உணவு ஊட்டும் போது வேண்டான்னு மறுப்பாங்க அதுவே அவங்க தாத்தா கிட்டயோ பாட்டிக்கிட்டயோ போய் டு இருந்தீங்கன்னா அவங்க சாப்டும் போது கூட இது குழந்தைங்களா வளியக்க போய் கேட்டு உணவு வேணுனு கேட்டு வாங்கி சாப்டுவாங்க அது கூட்டு குடும்பத்துல அது வந்து ரொம்பவே நல்ல விஷயோ கொழந்தை வளர்ப்புக்கு கூட்டு குடும்பம் ரொம்பவே நல்லதுன்னு நா நெஜமாவே உணர்ந்து பாத்துருக்கே ஏன்னா பல நேரங்கள்ல நம்ப ஒரு வெளியில போறதா இருக்கட்டு ஒரு வீட்ல ஒரு வயதுல மூத் மூத்தவங்க இருக்காங்கன்னா அவங்கள நம்பி நம்ப கொழந்தைங்கள விட்டுட்டு போலா அதே மாரி சாப்ட்ற விஷயத்துலயு நம்ப கிட்ட கோவப்பட்டா கூட நம்பளோட வீட்ல இருக்கவங்க மூத்தவங்க கிட்ட போய் சாப்டுவாங்க பல நேரங்கள்ல குழந்தைக்கு ஒரு சிறியதாக இத உடல்நல பாதிப்புகள் ஏற்பட்டாலுமே கூட வயதுல மூத்தவங்ககும் போது அனுபவோ உள்ளவங்களாவு இருப்பாங்கல அவங்களோட அறிவுரைகளு அக்கறைகளு நமக்கு நறைய விதங்கள்ல பயன்பட்ருக்கு
கண்டிப்பா நா வந்து இத வந்து அனுபவ ரீதியில உணர்ந்தே எனக்கு வந்து சின்ன வயசுல இருக்குறப்ப ஆ இறால் வந்து படிக்காது அந்த இறால் வந்து எங்க தாத்தா என்ன பண்ணுவாங்க அப்டின்னா சாதத்துக்குள்ள வச்சி எனக்கு ஊட்டி உடுவாங்க அத நா சாப்ட்டுருவே அதுக்கப்றோ தா இறால் சாப்டவே எனக்கு பழக்கோ வந்தது இப்ப இப்ப என்னோட பசங்களுக்கு வந்து நா வந்து ஒரு விஷயத்த சொல்றா அது ஏத்துக்க மாட்றாங்க இது எங்க அம்மா அப்பா சொல்றப்ப அது செய்றாங்க சேர்ந்து ஒக்காந்து சாப்டுறதுல இருந்து அவங்க நறைய விஷயங்கள்ல கத்துக்கறாங்க நா சொல்லிகுடுக்க க்காத விஷயத்தையுமே எங்க குடும்ப உறுப்பினர்கள் மூலமா பசங்க தெரிஞ்சிக்கிறாங்கங்கிறப்ப கூட்டு குடும்பம் தா ரொம்ப ஒரு ஆ இந்த காலத்த பொறுத்த வரைக்கு ரொம்ப சிறப்பான ஒரு குடும்போ அப்டின்னு நா சொல்லுவே
சரியா சொன்னீங்க கூட்டு குடும்பங்கு போது குறையா இருக்கறது என்னன்னா வரவு செலவுகள்ல வெளிப்படைத்தன்மை இருந்துடுச்சுன்னா அங்க மன வருத்தம் வராது மாதம் ஒரு முறை அனைவரு ஒன்னா உக்காந்து இந்த மாதம் நம்ப குடும்பத்துக்கு இவ்ளோ வரவு வந்துருக்கு இந்தந்த பொருட்களுக்கு இது வாங்க இன்னன்ன அளவு நமக்கு தே செலவு இருக்கு அப்டிங்கறத பேசிட்டு ஒரு மனமிட்டு பேசியே அவரவருக்கு என்னென்ன தேவை இருக்கு மருத்துவ செலவாக இருக்கட்டு இல்ல ஆடை வாங்குறதா இருக்கட்டு இல்ல தனிப்பட்ட செலவுகளாக இருக்கட்டு எனக்கு இவ்வளவு செலவு தேவைப்படுதுன்னு ஒவ்வொருத்தரு பேசி எவ்ளோ வருமானம் இருக்கோ அத ஒற்றுமையா உக்காந்து கலந்துரையாடிட்டோம்னாலே கூட்டு குடும்பத்துல மற்றபடி விரிசல் வர அவ்ளவா வாய்ப்பு இல்லதானே
ஆமா சரியா சொன்னீங்க தோழி
இது வரைக்கு உங்ளோட பேசுனதுல எனக்கு ஓரளவுக்கு தெளிவு கெடச்சிருக்கு மேலு ஏதேனு சந்தேகம் இருந்தா நா உங்ள்கிட்ட நிச்சயமா மனசு விட்டு பேசுறே தோளி ரொம்பவே நன்றி
ரொம்ப நன்றி தோளி